ம் சொல்லுங் ஆ கேக்குதுங்க்கா உங்களுக்கு ஆ என்ன கேட்டாரு அந்த அண்ணா
அந்த அண்ணா என்ன கேட்டாரு அந்த பொண்ணு நல்லா ஏதோ பேசிட்ருந்தப்பதா நல்லா இருக்கா அப்டின் கேட்டா
ஆ சொன்னீங்
ஆ சொன்ன சொல்றப்போ பே ட்ருந்தாங்க
சேரி சே ஹம் பாவொ அந்த அண்ணாவு
ஆமா சாஜி ஏ சிஸ்டர் கல்யாணத்துக்குலா வந்தாங்கல்ல பாத் த்தியா
அப்டியா வந்தாங்களா நா பாக்கவே இல்லைங்கா
அந்த அக்காவு அந்த அண்ணாவு வந்தாங்க
ஆஹ் ஹ் லேட்டா வந்தாங்களா இல்ல நேர்த்லே வந்ரு பாங்க வந்தே
அவங்க கொஞ்ஜோ லேட்டாதா வந்தாங்க லேட்டாதா வந்தாங்க
ஆஹ் அதா பாத்ருக்க மாட்
லாஸ்ட்டாதா வந்தாங்க
உம்
உம்
செரி அப்ப பாப்பா பர்த்டேக்கு வேனா அந்த அண்ணாவ கூப்ட்டு இல்ல நெறையா பண்ணாதா பண்ணுவாங்களா அப்டியா
அப்டித்தா நெனைக்கிறே கிலோ கணக்குலதா செஞ்சு தருவாங்க இத்தன பேருன்லா கணக்கு இல்ல
ம்
ஒரு கிலோ அஞ்சி கிலோ அந்த மாரி கிலோ கணக்கு தா ஒரு கிலோவுக்கு நாலு பேரு அஞ்சு பேரு சாப்பெல்லா
ஆமா சாப்பெட்லா ஏ
கிளியரா இல்ல நீ பேஷ்றது ஹலோ ஆ விட்டு விட்டு கேட்டுச்சு இப்ப கேக்குது
ம் வேண்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு வெய்யி பத்து பன்னெண்டு பேரு ஆமா அம்மா இவங்க இவங்க அம்மா இவங்க மட்டுந்தா எப்டியு பர்த்டேக்கூப்ட்டு சாப்பாடு வெக்காம அனுப்க்கூடாதுல்ல அது வேணா அந்த அண்ணேட்ட வேணா கேட்டு பாக்லாம் ஒரு பத்து பேருக்கு பன்னெண்டு பேருக்குன்னா எத்தன கிலோ வரு
ரெண்டு கிலோ மூணு கிலோவே மூனு கிலோ போது
போடி பத்தாது பத்தாதுப்பா ஒரு கிலோ வாங்கி நாங்க ரெண்டு வேருமே சாப்பிடுவோம்
ஓ ஒரு கிலோ எவ்ளோன்னு வாங்குவே
ஒரு கிலோ பிரியாணிய வாங்குவோல்ல
எவ்ளோன்னு வாங்குவ எவ்ளோன்னு வாங்குவ இந்த பக்கெட் பிரியாணியா
பக்கெட் இல்ல இங்க பிரியாணி சென்டர்னு ஒரு இது அங்க வந்து இறநூத்தி நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூவா
ஆஹ அது வந்து ஒரு கிலோ கிடையாது ஒரு கிலோ வந்துட்டு ஆயர்ரூவா பக் கோ வரும்
அப்படியா அவனுங்க ஒரு கிலோன்னு தாண்டி சொல்லி ஏமாத்துறாங்க
ஆஹ அது ஒரு கிலோ எல்லா கிடையாது ஒரு கிலோ வாங்கி எல்லா ரெண்டு பேரெலா சாப்பிட முடியாது நாலு பேர் சாப்ட்டாலே இப்ப ஆர்டர் எடுத்து செய்யறாங்கல்ல ஒரு கி கிலோ அரிசினா அவங்க கறி ஒரு கிலோ அப்டி கணக்கு பண்ணுவாங்க
ஆஹ
அப்படி கணக் பண்றா அப்போ ஒரு கிலோவுக்கு நாலு இருந்து அஞ்சு பேர் சாப்பிடலாம் நல்லா சாப்ட்டா ஆமா ஒரு கிலோ ஆயர்ருவா அந்த மாதிரி வரும் அதுலேயே வந்துட்டு அந்த இது ஆ ஆனியன் ரைத் தா
ஆஹ பிரெட் அல்வா
ப்ரெட் அல்வா வீட்ட ஏதாவது கேட்டன்னா வரும் இல்ல அப்டின்னா அப்றந்தது தாய் ச்சன் சொல்லுவாங்களா அது இதெல்லா வரும்
சரி பாப்போம் அடுத் த்து மாசம் அஞ்சாந்தேதி பொறந்தனாலு
ம் ம் ஜூலை அஞ்சு
ஏ ஆமா கேட்டு வெய் அந்த அண்ணாட்ட வேணா
பெரியவளுக்குதானே உம்
எப்படியு எல்லா வருஷமு ஆ இவுங்களையெல்லா கூப்பர்றதா கேக் கட் பண்ணிட்டு அந்த டைம்மு போன என்து எம் எஸ் பிரியாணி இருக்குல்ல பக்கெட்டு அ ரண்டு வாங்கி சாப்ட்டோ இந்த வேனா நல்லாரு ட வேனா கேட்டு பாப்போ
ஆ நா கேக்கறே நா நம்பர் உனக்கு அனுப்ச்சி உடறே
ம்பர் வேணா எனக்கு அனுப்ச்சு உடு
ம் என்ன பிள்ளைக என்ன பண்ணிட்ருக்காங்க
தா ஒருத்தி தொட்டிலாடிட்ருக்குறே தூங்கிட்ருந்த இவ்ள நேரோ எ வாய்ஸ் கேட்டு அப்டியே நெளிஞ்சா அப்ற அப்டியே தொட்டலாட்டிட்ருக் கறே பெருசு அ வீட்டுல அவங்களு தூங்கிட் ருக்கறாங்க சாப்ட்டா ஒரு தூக்கம் போட்றனு இவ ங்ளுக்ளா
ஆமா நீ எப்புடி நடுஜாமத்துல சாப்புடற அதே மாரி அவுங்களுக்கு சாப்ட்ட உனே தூங்கணு
அ ஆமாக்க எனக்காவ் எனக்கம் கம்பல்சரி தூங்கணுன்லா இல்லக்கா எனக்கு டயடுக்கா ஆட்டோமேட்டிக்கா தூக்க வருதுக்கா எனக்கு தூங்குனாதா கொஞ்ச பிரிஸ்க்கா இருப்பே இல்லைன்னா என்னால எதுமே பண்ண முடியாது இப்ப எங்கயாது வெளிய போனோம்னாலு அங்க போய் என்னால ஆக்டிவா இருக்க மாட்டே எரிஞ்சு எரிஞ்சு விழுவ
பரவால்ல நீ வந்துட்டு உனக்கு அதே பழகிருக்கு எனக் ஒரு ரெண்டு நாள் மீறி போனா ஒரு ஒரு வார நைட் தூங்காம இருந்துட்டே சரியா தூக்க இல்ல அப்டின்னாலே ஆட்டோமேட்டிக்கா தல வலி வலி வந்துரு அந்த பிரஷர் ஆயிரு எரிஞ்சு எரிஞ்சி விழுவ பேசுனாங்கன்னா கோவோ இதெல்லா வரு ஒரு நைட்டு நாள் நைட்டு ஃபுல்லா நல்லா தூங்கணு தூங்கி எந்திரிச்சா மட்டு நைட்டும் பகலும் தூங்கி எந்திருச்சாதா அது என்னமோ ச என்ன சொல்றது ஏதோ நம்மள விட்டு போன
ஆமா அந்த டேஸ் இக்கோலாயிரு தூங்காம இருந்த நாளைக்கு
பிரிஸ்கா இருக்கு இல்ல அப்டின்னா அவ்ளோதா பைத்தியமே புடிச்சு போயிரு அந்த அளவுக்குல்லா ஆகு
என்ன ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆறு மாச இந்த லீவ்ல இருந்தப்போ நல்லா தூங்குன நைட்ல்லா தூங்குன பகல் ஆக்டிவா இருந்தே அப்டி இருந்துச்சு
ம் இப்போ நைட் எல்லா ஆக்டிவா இருக்கிற பகல்ல மட்டு சோம்பேறியா ஆயி வ
தூங்கர அதத பகல்ல ஏதோ ஒரு பிளான் பண்லா நெனப்பேக்கா இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்லா நடக்குதுல ந மீடியால அங்க போலா இல்ல எனக்கு எங்கயாவது போய் ஈவன்ட் இந்த மாரி பாபாங்களா அதுலெல்லா கலந்து கலந்துக்க வைக்கணு அதெல்லா நா யோசிப்பா ஆனா என்னால அத எக்ஸிக்யூட் பண்ணவே முடிய மாட்டேங்குது யோசிக்கிறதோட சரி ஆனா வாங்கிய ஒத்து வர மாட்டேது
நம்ம பகல்லா தூங்கனா எங்க போய் கொழந்தைகளுக்கு கூட்டிட்டு போக பரவால்ல ஓ புள்ளைகள்லா பழகிட்டாங்கல்ல உன்னை தூங்குனா பரவா உன்ன டிஸ் டிஷ்டப் பண்ணாம இருக்காங்ளே
ஆ டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்ளா என்ன எனக்கு அந்தளவுக்கு தூக்கன்னு சொல்லு அப்டியே அவ பாட்டுக்கு சின்னவ வந்துட்டு எ முடிய புடிச்சிழுக்றா தூங்கிட்டுக்கற கனவு மாரி தெரிது தூக்கத்ல என்னமோ இவ என்னமோ பண்ணிட்ருக் க்கறா அப்டிங்கற மாரி முடிய புடிச்சு இழுக்கறா எ மேல ஏறி குதிக்கிறா
தூங்கறப்ப நம்ம தூங்கிக்கணு அவ முழிச்சதுக்கப்ற நம்ம தூங்கிட்டு இருந்தா அது நைட்டாருந்தாலு சேரி பகலாருந்தாலு சேரி தூங்குறமா இல்லியா பஸ் ட்டு கண்ண தூக்கி பாப்பா பூன குட்டி தூங்குதானு கேப்பா ரெண்டாவது என்ன பன்னுவா பைய விரல கொண்டந்து மூக்குக்குள்ள சொய்னு முத மூக்க நோண்ட்டுவோ எந்திரக்கலினா மூக் கு குட்டி குட்டி வெரலுதான சொய்னு மூக்குக்கு குள்ள கை வுட்டா மூலாந்தாரத்த போய் தொட்றுணும் அந்தளவுக்கு மூக்ல கை வுடுவா கை ற விட்டு ஒரு குத்து குத்துவா அப்ப எப்பிடியிருக்கும்
ம் ம் ம் ஆனா எனக்கு அ அந்த டிஸ்டர்பும் தாலில தூங்குறேனா நினைச்சு பாத்த எவ்ளோ டயட்லருக்கான்டு
அவ வந்து அந்த மாரிலா செய்யமாட்டாளுக உங்க
மேல ஏறி குதிப்பா எலா பண்றாங்க ஆனாலும் எனக்கு தெரில
மேல ஏறிலாம் பாப்பா எல்லாஞ்செய்வா என்ன செஞ்சா வேந்தி எனக்கு அதுல ஒரு பயம் ஒரு என்னனா பாய்க்குச்சிலா உருங்கனான்னா எங்கிய காதுக்குள்ளைய நாம மூக்குக்குள்ளைய உட்டானா என்ன செய்றது அது ஒரு பயம் ரெண்டாவது இவ ஏதாது சின்னதா ஏதா ஒரு பொருலுருந்தா எடுத் த்து வாயில போட்டுருவா அப்ப ஆட்டோமேட்டிக்கா சவுண்டு இல்லனா எனக்கு தன்னால முழிப்பு வந்துரும்
அதுதா
இல்லையா தண்ணி வாட்டர் கேன்ல வச்சிருப்போம்ல பக்கத்ல படுக்கறக்கு அ தண்ணி தூக்கி ஊத்தி வுட்ருவாங்கீழ
ஐயையோ
வழிக்கூட்டு வுலுவா இந்த மாரி சேட்டைலா செய்வா அப்ப இவ முன்னாடி எப்டி தூங்கறது
ம் இவங்ளும் கத்திட்டு சொல்லி பார்த்துட்டு பேசிட்டுதானே இருக்கறாங்க ஒரு புள்ள நைட் சிப்ட் முடிச்சுட்டு வருது தூங்கட்டும் நிம்மதியா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது இவரும் பாருங்க அந்த நான் உங்கதான்ங்க தூங்குவேன்ங்க வெளியே தூங்க மாட்டேன் வெளிய வே போட்டு உள்ள ஏசிய போட்டு நல்லா ப்பேண போட்டு தூங்குவேன் இவங்க டீவி யும் போட்டுவிட்டு கத்திட்டு ஆடிட்டு இருப்பாங்க இது இவங்க தூங்கும் போது நம்ம சின்னதா ஒரு சவுண்ட் போட்டாலும் அப்படிம்பாங்களாப்ப அப்ப நமக்கு எப்படி இருக்கும் வேலையை முடிச்சு நம்ம தூங்ககறவங்கள சரி டிவியாது போடலாம்னு போட்டா சொன்ன டிவிய ஹால்ல மாட்டிடுங்கனு ஹால்ல மாட்டு ஏன்னா நீங்க பாட்டுக்கு இங்க இருக்க நான் பாட்டுக்கு உள்ள தூங்குவன் இவராவது அந்த பெட் ரூம்யுமே அப்படியே தேட்டர் செட்டப்ல மாத்தலாம் அப்படின்னுட்டு எப்படி போய் போய் படம் பாக்குறதுக்கு வீட்லயே போய் இந்து பாத்துக்லா அப்டின்ட்டு இதுல மாட்னது
அ அ
இந்த டிவிக்காண்டி எல்லாத்தியு வெளிய கடாசியாச்சி பீரோலேந்து எல்லாமே பீரோலா உள்ள இருந்தா தா நம்ம குளிச்சிட்டு வந்து துணி மாத்
ஆமா பெட்ரூம்குள்ள பீரோ வெக்காம ஹால்ல கொண்டு போய்
சொல்றது எங்க கேப்பாங்க
பீரோவ வெச்சிட்டு டிவிய ஹால்ல வெக்காம பெட் ரூம்ல மாட்டி வச்சிருக்கீங்
படம் பாக்கணு டிவி பாக்கணு அத்தா இப்ப அவுங்களுக்கு ஆ தூங்கிட்ருப்ப டிவி ஓடு எல்லா ஓடு ஆனாலு நா தூங்குற பாவொங்க்கா நானு என்ன என்ன நெனச்சா எனக்கே பாவமா இருக் கு எல்லா பக்கமு அடி க்கிறாங்கடா அப்டிங்கிற மாரி ஆஃபிஸ் போனா அங்க அதுக்கு மேல அவனுங்க ப்ரஷரு ச டார்கேட் பண்ல எக்ஸ் டன் பண்ணுங்க வீக்கெண்ட்ல வந்து சப்போட் பண்ணாம நமக்கே இங்க பொகஞ்சி தல்லுதுல லீவ்னாலும் போய் அங்க வேலை செய்ய முடியுமா இப்ப எல்லாமே ஆட்டோமேஷனா வேற மாரி ட்ருக்குதுல்ல
ம் ம்
இருக்குமா என்னங்கற மாரிதா இதுல போயிட்ருக்குது எப்ப வேணாலு வேலைய உட்டு தூக்கலாங்கற மாரி அதனால அவங்க சொல்றதையு நம்ம கேட்டுதா ஆகணு இப்ப நானு சொன்ன இந்த மா கை கொழந்தையெல்லா இருக்குங்க நா ஃபீட் பண்ணனு என்னாலா வர முடியாது அப்டி இப்டின் சொன்ன
ம்
பாருங்க முடிஞ்சளவுக்கு லீவ் நாள் வந்து சாப்போட் பண்ணுங்க அப்டி இப்டினா
லீவ் நாளு எனக்கே லீவ் நாள் தாம்ப்பா வீட்ல இருக்க முடியு புள்ளைய
அதா சொன்ன லீவ் நாள்தா நானு துணி தொவக்கிறது வீட்ல இருக்குற வேல செய்யறக் கு எனக் கரெக்ட்டா இருக்கு வீ லலா உங்க வேலைய செய்யணு வேலைய செய்யணுங்கற மாரி இருக்கு ஏ பொழப்பு அப்டி என்னப்பா பண்ணி தொலையுறதுங்குற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி ப நானு ஆசையாவு இருக்குது அது முதலீடு இல்ல என்ன பண்றதுன் தெரில சேரி இருடி பாப்பா அழுகுறா நா கூப்புர்ற ம் சேரி ஓகே பார்